அய்யய்யோ அலோ ஆ வணக்கம் தோழா கேக்குதா
கேக்குது தோழா என்னா பண்றீங்க
சும்மாதா தோழா நீங்க
நானொ சும்மாதா தா இருக்கே விஷ்ணு
சாப்ட்டியா என்னா சாப்ட்ட
தக்காளி சா சாதம்
மேச்சிக்கு போலான்னு பாத்தென்டா அது போல எவனுமே வர்லடா சேரி அப்டியே வுட்டேன்டா
ஏன்டா போல
எவனு வர்லடா
யே வர்ல ஒன்னு மழனா
தெர்லயே அவனுமே எல்லாருமே இனிமே தெர்லயே நம்மள் கேட்ரிங் ஒன்னுகிது வுடு அதனா பாக்கலா நாளைக்கு ரீசார்ச்சு முடியுது இவளே புழைக்குத்தா பாகணு ஆ
இதுமேரி மபு
டே நாங்க இந்த மாரி நேர்த்துலலா வேலக்கு வராமருந்தா ஃபுல்லா ஆடிண்ணே இருப்போ டா ஒரு நாளு இதுமாரி தா ஆச்சு ரெண்டுரரை ஆடிண்ணே இருக்றோ கால்ல ஒம்போது மணிலேருந்து
ஆமாண்டா கிஷ்ணா நல்லாயிருக்குண்டா அப்பியே வெயிலே தெரியாது டயடா ஆவாது உடம்பு
ம் ரெண்டரை மணிரை ஆடின்னுகிறோ
அடினே பசி கூட அடங்காது டா பாவி
பசி எடுக்காது ஒண்ணு எடுக்காது ஹலோ
சொல்லுயா
ஆ ஆ அம் சொல் சொல்லு
என்னா விஷ்ணு இங்க விளையாடுதுறானனுகளா தெரில இப்ப விளாட மாட்டாங்கன்ன நெனக்கிறே ப வேலிக்கு போயிட்டாங்க வேல போயிட்டாங்க
மாஸ்சம்பளமா அவ போற்த்து
வார
வாரமா
ஆமா பார் தனியா தந்துகுறாங்
ஆ
ம்
இவரு இப்ப மூணு நால் நாளா போயிட்டுப்பானா தொடர்ந்த
ஆமா இன்னிக்கின்னா கிழம வெள்ளிக்கிழம திங்க்கிழம ஒரு நாள் போல போல லீவா அப்போ
செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி நாலு நாளா
ஆமா
ம் அதா போய்டன்டா நா போயட்டு கிளாஸ்சு ஆனா எனக் கிளாஸ் எப்ப கத்துக்குதுனே தோந்துறா
எப்படா விஷ்ணு கத்து போகு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நீ ஏனா இப்ப ஆனா
இன்ட்ரஸ் ட் க்குதுடா ஏ ஃப்ரண்ட் என்ன சொல்றானா அத பேய் நீ கத்துக்குது அவ போனா பேசிக் தா கத்து குடுப்பா நீ வீட்லந்தே பேசிக் கத்துக்கலா அப்பனு அப்டினா ஆனா வீட்லந்து கத்துக்க முயாது எனக்கே தெரிது வீட்லந்து கத்துக்க மாட்டேனு
ஆ
டேட்டா என்ட்ரிலா கத்துணுவன்ட்டு நா ஒரு ஒரு கம்பெனில போய் டேட்டா என்ட்ரியா போடுவ
சேர்றா கிளாஸுக்கு போடா வெள்ல எங்கனா
புல்ல
சரி இல்லனா கிளாஸுக்கு போ வெள்ல எங்கனா
அதான்டா எங்கனா அன் பஸ்ட் டேட்டா என்ட்ரி பண்ட்டு கொஞ்சோ நம்மளுக் தெரிஞ்ச ஒத்தருக்காரு
ஆ
அவருகிட்ட போயிட்டு மேரி ஒர்க் வேல எதாது சேத்து உடுனா ஏ போயிடுவே போயிட்டு
ம்
கஸ்சர் குத்து நாங்க வீட்லல்லா அப்றோ அவரு தன வந்து அத்தல ஒரு இதுவே
சேரி
அதா கொஞ்ச யோசிக்றே
ஆ
கர்ட்டா போயிடுவே ஒரு வர்ஷோ
ஆ ஒரு வர்ஷோ போயிட்டு
நல்ல செட் ஆயிச்சுனா கம்பெனி ஒரு வர்ஷா ரெண்டு வர்ஷதா போயிடுவே
ஆ இங்கே அங்கே பெர்மனன்ட் ஆயிடுவியா
ரெண்டு வர்ஷோ முஸ்டனோனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருதா ரெண்டு வர்ஷோ
ஆ
அவரு எம் பி ஏ முச்சிருவே ரெண்டு வர்சத்துல அவ்ளதா எம் பி ஏ முஸ்டனா அதுக்கப்றோ வேற கம்பெனி போன போஸ்டிங் இன்னு மாறுன்டா உனக் புரிதா
விஷ்னீப்பீங்னா இதுன்னா நீ கம்பெனிக்கு போப்போறியா
ஒரு எத்துல வேல செய்றதா மேட்ரு
இப்ப நீ இன்னா பண்ணப்போறனா ஆ
ஒரு எத்துல இப்ப வேல செய்றதா மேட்ரு
ஆ
வேல செஞ்ட்டானாவே ரெண்டு மூணு வர்ஷோ ஆ அலோ ஒரு ரெண்டு மூணு வர்ஷோ நா வேல செஞ்சுட்டாவே
ஆ
அப்றோ அங்க செரியான மாஸ்சா போ வேண்டியதா
சேர்ரா விஷ்ணு விஷ்ணய் செம மா மாஸ் என்ட்ரி இப் நீ வேலைக்கு போனுமாடா விஷ்ணு
நா பிளானதாருக்குறே ரெண்டு வர்ஷோ வேலைக் போய்டுவே எப்டியாவது எம் பி ஏ முடியகிற வரைக்கு
இப்ப நீ அப்பற எம் பி ஏ முஸ்ட்டு எம் பி ஏ முஸ்ட்டு
எம் பி ஏ முஸ்ட்டு இதுக்கு போய்டுவே அ வேற கம்பெனி போடுவே ரெண்டு வர்ஷா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல வேற கம்பெனி போய்டுவே டேட்டா எண்ட்ரி எல்லாமேக்கு தெரியு
இப்ப நீ கம் நீ சிஸ்டத்துல ஒர்க் பண்ற மாரி ஒர்க்
ஆமா சிஸ்ட இப்போவ்ண்டா ரெண்டு வர்ஷோ நல்ல ட்ரைனிங் எத்துபண்டா
ஆ
அப்போ அந்த சிஸ்ட்த்துல எல்லாமே எனக் தெரிமா அப்ப நா எம் பி ஏ முஸ்ட்டுக்குறே அந்த போஸ்டிங் இல்லாம வேற போஸ்டிங் எதுனா போட்டு போய்ருவா எனக்கி
புரோமோஷன் போஸ்டிங்
ம் ம் அவள்தா
ஆனாலு ஒரு நல்ல சம்பளத்துக்கு
ஒரு முப்பது ரூவா வந்தா போது முப்பித் முப்பத்தி அஞ்சு வந்தா போது
செரியா
அதுக்கப்பறல்லா ஜாப் அதுக்கப்பற அட்வேகேட் ஒருத்தரு வந்துருவாரு உள்ள ஏரியா உள்ள அவ்ளதா பிளாஸ்ட்டுதா செம்பேடே ம்
பிளாஸ்ட்டுதா தா விஷ்ணு அப்றோ
ஆமா பொழைக்கிறதாண்டா மாப்புள பாக்கணு இப்பல்லா
செரிடா விஷ்ணு கர்ட்டுதா நீ சொல்லது
இது வெளி இருக்கணு வீடு கட்னதா பாப்பலையா உம் எங்களுக்கு பிடிச்சுரு ஆனா இத கட்டணு
சேர் ரா விஷ்ணி
ஆ
இங்க வந்தா வீடு கட்டுவ இங்கதா இங்கவந்திருவியா
எங்கேயோ எத்துல அவதா இப்ப நா அங்க இருந்தனா எனக்கு எம்பிரா போஞ்சிட்டு உங்கள மேரி பெயிண்ட் அடி கம்பனி அங்கன போயிடுருப்பேன்
ஆ
இப்போ ங்க இருந்தாலே விளையாடுர பசங்க எல்லாம் நைட் பீல்டு இத பத்தி போட்டு சொல்லுங்கிறானுங்க
ஆ செரி டா
அவளோ தா நானும் போய் பத்துகினு
ம்
எம் எ போட்டுட்டு டாடா என்ட் மட்டும் கத்துனு கம்பெனி போய் டாடன் கத்துனு அவளோ தா டிரெஸ் எடுதுன்னு டிசெண்டா போய்டுவடா ஷு எடுதுன்னு பழைக்குன இதெல்லா போயிட்டு பைக் எத்துடுவே இப்ப இது இல்ல ஒரு அட்டுவண்டி எத்தன அட்டு வண்டி எத்தன இருக்கு ஒரு இருவதாயிர ரூபால எடுத்துபே
ம்
ஒரு ரெண்டுவருசத்துக்கு
ம்
ஆக அது வீட்டுக்கு என்ன சுத்த போறானாமே எங்க நா சுத்த போரா
ஆமா
அவள்தா வீட்டுல மட்டும் யூஸ் பண்ணின்னு இருக்க வேண்டி தா பேட்ட்ரியநே தியானுக்கு உண்டா ஆ
பெற்றா கிருஷ்ணே இந்த இப்போ பியூச்சர் கிட்ட ஃபியூச்சர் எல்ல பேட்டரி வண்டிதா
இவ தா காலேஜ் போறானா திருவள்ளர் வேலிதா
ஆமா
அவ இப்ப டெய்லி போயிட்டு வந்து அம்பது ரூபா பெட்ரோல் ஆவு அதுல போன்னா பேட்டரி சார்ஜ் போடலா
ஆமா
லைன் எடுக்கணு திருட்டு லைனு
ம்
எல்லா மே வச்சுானா ஒன்னு பண்றேன்னா அதுக்கப்பறம் அதோட பின்விளைவு நம்ம யோசிக்கணு இல்ல
ச ஆமாடா அஷ்வின் பிளான் பண்ணி பண்ணனு ஏதா
ம் ஒரு ரெண்டு வருஷம் தாக்கு புச்சன வேலக்கு போனோம்
ம்
அதுக்கப்பறம் ஒன்னிமே கெடையாது
ஏ யா
ரெண்டே வருஷ தாக்கு புடி வேலைக்கு போ அதுக்கப்புறம் நீ சந்தோஷமா இருக்கும் வாழ்க்க லைஃப்
ஓ
ஆனா அந்த ரெண்டு வருஷக்கு நம்மள போனா இப்போ ஒரு ஒரு மாசம் செட் ஆவது டா
ஆ
ஒரு மாசம் ரெண்டு மாசம் நட்டு செட் ஆவாது ஆனால் அந்த செட் அதெல்லாம் நீ தங்கி போனா தான்
செரிட
போயிடுவேன் இப்ப ஒர்க் நேறே இருத்குனா நானே ஒரு கம்பெனி சொன்னேன் நான் பெஷர் குத்த எறங்கி பெய்டுவேன் நில்ருவேன் இப்போ ஒரு திருமூலிமா போகிறேன்னா நம்ம ஒரு பேர் வளர்த்துதான் உடணும் பா சேத்து விட்டா பையன் நல்லா பண்ணாம்ப்பா அப்டின்னு இப்ப அதுதான் நான் யோசிக்கிறதே முக்கியமா ஒண்ணே ஒண்ணு அது மட்டும் தான் யோச்சி நிக்கிறேன் இல்லேன்னா எப் யோ ப்ளாண் பண்ண போயிட்டுருப்பேன்
செர்ட
ரஷ்னா ஒண்ணு குடேன் டரம் ஆ
இப்பனா இப்போ போறியா போ போறியா பிளான் எல்லாம் பண்ணிட்டு அதான்
இத பிளாணே நம் பிளாணே
ம்
ஆனா ஏரியா பசங்கோ நீ என்ன மாரி போ போற பினான்சி போப்போறியா ஏதோ போப்போறியா அதான் தெரிலேங்கற
செரி நீ என்னா போ போர ஃபினன்ஸா
ஆ
நான் போ போப்போறேன்
ம் பச்சதுல்லாம் வேல கடைக்கண்னா கஷ்டம் தான்டா
ஆமா
ம்
ஆமாட
எவானு பச்சதுக்கேல்லாம் ஒரு நூறுல பத்து பேரு தான் பச்சதில போவானு
ஆமா
உன்னோட எது ஸ்கில்லு வெச்சு உன்னோட ஏதாவது ஜாப் வெச்சு போனோம்
ஆமா வேற நம்மளோட திறமைய வெச்சுல்லா
இப்ப என் ஃபரெண்லா பி சி ஏ படிச்சிட்டு என் கூட படிகிறான் எம் பி ஏ படிகிறான்
ஆ
இப்ப அவுனுக்கு எனக்கு என்னா வித்தியாச
ஒரு வித்யாசமும் இல்ல
ம் அவன் ஐ டி ஃபீல்டல போனோம்
ம்
ஆனா அவன் என் கூடலந்து எம் பி ஏ போறான் எல்லாருமே அப்ப பாத்துக்கோ
ஆ அப்ப எம் பி ஏ தரமான இதுப்பஷினே எந்திரட நீயு
நம்ப கம்பெனில போயர் எம் பி ஏ முடிச்சுனான்றோ எம் பி‌ ஏ ஆ தம்பி எம் பி ஏ டா எழுதானாங்கோ இல்ல எம் பி ஏ கோர்ஸ் போடு கரெச்ச்ட போட்டு இருக்க நானும்
ஆ
ம் ம் ம்
செரிட வாடனாரா முஷ்டி வங்கடனாரா
முஸ்டலே இப்பேயே சூப்பர் செல்லு குத்தரானார
வி கம் கு
ம்
சேரா விஷ்ணு
நாங்க தான் போல
ம்
அதுதாம்பா அதுதாம்பா சுபேஷ்
அதா காராஸ்ல போறது கரஸ்ல போட்டு பாரயிரா
ஹலோ
சொல்றா
ஆளு எடுக்குறன்னாங்கடா
ஆ
நா தான்டா போல அங்க போயிட்டு சும்மா இந்திகார தா வேல வாங்குவானுவோ அது நம்மள் தேவயில்லே
அ
நம்ம டேட்டா என்ட்ரி எதுகுன்றா அதுக்கு தான்டா நம்ளுக்கு ஆளு
ம்
இதா
அ
ஏன அதா எனக்கு அதுதா வெயிட் பண்ணிகுற டேட்டா என்ட்ரி போற மேறி ஒரு கம்பெனி வேணு
ஆ கோவா ஐஸ்கிரீம் வேணா ஒண்ணு பட்னி
சூப்பர்வைசர் போய்லா நா சும்மா வேற ஒரு புதுசா ஓப்பன் பண்ணிட்டாங்க அங்க சூப்பர்வைசரா போய்ட்லா
ஆ
அது நம்ளு வேஸ்ட்டா ஒன்னுமே கடையாது
அம்மா வேஷ்ட்டு
அது வச்சு என்னாடா பண்ணுவ நீ சூப்பர்வைசர் வச்சுனு இந்திகாரன வச்சுனு வேல வாங்கணு அது என்னா பண்ணுவ அத வச்சினு
அத வச்சுனு ஒண்ணும் பண்ண முடியாதா
ஆ நீ ஏதாச்சி கத்து கம்ப்யூட்டர்ல கத்துனா நம்மளுக் தான நல்லது ரெண்டு வருஷத்துல இப்ப நீ ரெண்டு வருஷத்துல இப்ப நீ கொழந்தைக்கு எத்துனு போய் செல்ல குடு செல்லு நோண்ட தெரியாது இப்பயு அதுதா நீ இப்ப ரெண்டு வருஷத்துல இப்ப செல்லுன்னு எல்லாமே தெரியு உனக்கு
ஆ
புரியுதா
ஆ
அது அதுமேர்தா இப்ப நீ கம்ப்யூட்டர்ல போய் நம்மள உட்டோனுமே தெரியு இப்ப ரெண்டு வருஷோ போனா ரெண்டு வருஷத்துல எல்லாமே கத்துப்ப எங்கங்க எது எது இருக்குனு
தேதா
அது வந்து நம்மளுக்கு தேவையே கம்ப்யூட்டர் தா டேட்டா என்ட்ரி தா
ம்
சிஸ்டம் தா எக்ஸ் எல் இது தா அதுக்கு தா வெயிட் பண்ணுக்கிற இப்போ
ஏ நீ கத்துக்க கத்துகனுமா
எதனா ஒன்னு கத்துகனு புஷ்கோனே ஒருத்த‌ கோலி ஆட்டுக்குறானுக பசங்க எல்லாரு லைனு புஸ்லாண்டு
அங்கதா இருப்பியா சாந்தரமானா
இல்ல இல்ல வெளானேதா
அங்க எதா
லைனு இப்ப நானு போய் அடிக்க போறே சிற நைடி லைனு யாரோ மேல இங்க இருந்துது உ லைனு இதுக்கப்பலா சும்மாஜே இருப்ப லைனு வந்துட்டுனாவே இன்னிக்கி கோலி கர்ட்டா அத அடிக்கணு அட்ச்சா கோலி
கோலி வெளையாறீங்க
ம்மா
தெரியா விஷ்ணு
ஆ
தெரா விஷ்ணு
சரி நன்றி தோழா
லி அடுத்த கால்ல சந்
ம் சரிங்க யாரு கட்ற